ஹலோ
ஆ சொல்லுங்க
ஹலோ
ஆ இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் பத்தி பேச போறோம்
ஓகே
ஆ உணவு உங்களுக்கு என்னென்ன உணவுெல்லாம் பிடிக்கும் ஆ சொல்லுங்கள்
எப்டியோ பிரியாணி பரோட்டா
ஆ பிரியாணில ஆ பிரியாணியில என்ன பிர பிரியாணி எல்லாம் சாப்பிடுவீங்க எது பிடிக்கும் உங்களுக்கு
பிரியாணினாலே பிடிக்கும் அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆம் எதுதா ஜீரக சம்பா எல்லா பிரியாணியும் பிடிக்கும்
எல்லா பிரியாணியும் சாப்பிடுவீங்க
ஆமாமா
செரி வேற என்னன்னா புதுசா வேற எங்கயாவது போய் நல்லா சாப்பிட்டு இருக்கீங்களா வேற ஏதாவது புதுசா டிஃப்ரெண்டண்டா ஏதாவது ஃபுட்டு உங்களுக்கு புடிக்குமா
புதுசான்னா நான் நான் பிடிக்கும் வேற
நான் வந்து மைதால பண்றது இல்ல அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லல்ல ஆனா அது சாப்பிடுவீங்களா
ஆமா நான் டேஸ்ட்டா இருக்கும் மைதா மாவுல்ல பரோட்டா மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு
நல்லா புடிக்கும்
ஆமாமா
ஆ பொரோட்டாவும் புடிக்குமா உங்களுக்கு
ம் புரோட்டா சிக்கன்
ஓகே வெஜிடேரியன்ல எதுவுமே புடிக்காதா எல்லாமே நான் வெஜிடேரியன் தான் புடிக்குமா
ஆமா வெஜிடேரியனா சாப்பிடுவேன் பட் விரும்பி சாப்பிடடுறது பிரியாணி பரோட்டா
அதெல்லாம் தான் புடிக்கும்
ஆமாமா
வேற ஏதாவது நீங்க எங்கயாவது தூரமா எங்கயாவது போன இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபுட் வந்து நல்ல புடிச்ச மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கா
புடிச்ச மாணினா நாங்க வெளிய ஏதும் போனது இல்ல ஊருக்குள்ளயே சாப்பிடறதுதான் ஏதான் மேக்சிமம் இப்ப எங்க போனாலும் புரோட்டா தான் தெரியும் இல்லைன்னா பிரியாணி இல்ல கல்யாண வீட்டு போனா அந்த கல்யண வீட்டு சாப்பாடு அது வந்து சைவோ அது கொஞ்ச டேஸ்டா இருக்கு
சேரி சேரி வீட்டு சாப்பாடெல்லா உங்களுக்கு அவ்வளவா புடிக்காதா
ஆ பிடிக்காது ஒண்ணு இருக்காது உப்பிருக் உப்பு இருக்காது ஃபிஷ் இருக்காது சிக்கன் இருக் காது ம்
ஓ அதனால புடிக்காது
ஆமாமா
உப்பு இல்லேனா கொஞ்ச உப்பு எடுத்து போட்ருக்கலாம்ல உங்களுக்கு அப்போ உப்பு இருந்திருக்குமே
உப்பு பத்த மாட்டிங்து
ஓ கடைலயே இல்லையா உப்பு
கடல்ல இல்ல
சேரி சேரி செ நா வந்து எதி எல்லாமே சாப்பிடுவே எதுமே நா ஒதுக்கி வெக்க மாட்டே வெஜ் ஜிடபிள்ல இருந்து எல்லாமே சாப்டுவே ஆமா எங்க போனாலு எந்த ஃபுட் ஆமா ஹெல்தியா சாப்டுவே எங்க போனாலு எந்த ஃபுட்டையு வேஸ்ட் பண்ணாமா எல்லாமே நமக்கு இந்த ஃபுட்டுதா ஃபேவரட் அப்படியெல்லா இல்ல
ஓகே ஓகே
ஆமா எதுனாலு கெடைக்கறத அந்த அந்த எடத்துக்கு எது நம்மளால அட்ஜஸ் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த ஃபுட்ட வந்து நா சாப்ட்டுக்குவே
ஓகே
ஆமா உங்களே மாதிரி நோக்குக்கு டேஸ்டா அப்டி சாப்படுறதெல்லா இல்ல
ம் கிரில் சிக்கன் அதல்லா பிடிக்காதோ
புடிக்கு அதா சொன்னேனே அந்த எடத்துக்கு இப்போ அந்த இப்ப நா ஒரு எடத்துக்கு போறே அப்படின்னா அங்க வந்து கிருல் சிக்கன்தா இருக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நா வந்து கிருல் சிக்கன் சாப்பிடுவே இப்போ ஒரு எடத்துல வந்து போகும்போது வந்து வெஜ்ஜுதா இருக்கு ஆப்ஷனே இல்ல அப்படின்னா அத வெச்சு சாப்ட்டுட்டு இருந்துக்குவே அந்த மாதி அங்க என்ன பொருள் கெடைக்குதோ
நானு கல்யாண விட்டுக்கு போனா வெஜ்ஜு சாப்புடுவே
ஆ கல்யாண வீட்ல வேற ஆப்ஷன் இருக்காதே வெஜ்ஜுன்னா அங்க போயி எனக்கு கிரில் எனக்கு பரோட் டா நான்தா வேணுன்னா எப்டி குடுப்பாங்க கல்யாண வீட்ல உள்ளவங்க
ஆமா அங்கே அது நல்லதுதா அது வெஜ் தானே நல்லா ஹெல்தி சாப்பாடுதா
ஆ வேற
வேற என்ன பிடிக்கு
எந்த திருவிழா திருவிழால சில கோவில்ல திருவிழாக்கு போனோனா அங்க வந்து ஆடுகள் எல்லா பலி கொடுத் து அந்த மட்டனல்லா குடுப்பாங்க அதுவு நல்லாருக் ஒ ஆ அதுவு நல்லா இருக்கு
அது கொஞ்சமாதா தருவாங்க பத்தாது அது டேஸ்டாதாருக்கு
ஆ ஹா ஆமா சில கட்ல வீட்லல்லா வந்து ஆ ஆப்ஷனே இருக்கு வெஜ்ஜு நான்வெஜு அப்படிங்கற பட்சத்துல நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க
அப்பவு வெஜ்ஜுதா
வெஜ் தா நான்வெஜ்ஜை சூஸ் பண்ண மாட்டிங்க
நான்வெஜ்ஜு வெஜ்ஜினா நான்வெஜ் தா மாற்றமில்லை
ஆ அததா கேட்டே இப்போ ஒரு கல்யாண வீட்ல அங்க வெஜ்ஜு இருக்கு நான்வெஜ்ஜு இருக்கு செலவங்க வெஜ் புடிக்கு செலவங்கள் நான்வெஜ் புடிக்கு அப்போ நமக்கு ஆப்ஷன் நம்ம கிட்ட குடுத்தாங்கன்னா நீங்க நான்வெஜ தா சூஸ் பண்ணுவீங்க
ஆமாமா கண்டிப்பா
ஆ
அப்பதா நல்லா திர்ப்தியா நறைய சாப்புட முடியு
அ ஆம் செரி செரி செரி எ எனக்கு நான்வெஜு புடி கு அதுல நறைய பு புரோட்டின் எல்லாம் இருக்குறனாலா புடிக்கு இருந்தாலும் அவுங்க கல்யாண வீட்ல ஆப்ஷன் வரப்போ நா வந்து வெஜ்ஜதா சூஸ் பண்ணுவே ஏன்னா அதுலதா நறைய வெஜிடப்ள்ஸு ல்லாதா இருக்கு நம்ம நான்வெஜ்ஜ வந்து எப்பிடி வீட்ல சமைச்சாலு நல்லாதாருக்கு ஆமா அனா கள் ஆனா வெஜ்ஜு வந்து வீட்ல கல்யாண வீட்ல சமைக்கிற மாதிரி வீட்ல வராது
ஆமா அது சமைக்க தெரியாது யாருக்கு அதா பிரச்சன ஏன்னா அது
தெரியாதுன்னுன்னலால்ல தெரியு ஆனா சமைக்க மாட்டாங்க
ஓ அப்பிடி
ஆமாம் ஒரு நாள் நல்லா சமைச்சு குடுத்துட்டோனா அதுக்கு பிறகு வந்த டெய்லியுமே
அ ஓகே இங்க தா இங்க நிப்பாங்க கிச்சன்னல்லல்லா எறங்கி வேல பாப்பாங்க
கிச்சன்லதா அ எப்பவுமே கிச்சன்லே இருக்க முடியுமா கல்யாண வீட்ல வந் து இங்க ஒரே ஃபுட்டு நம்ம ஒரே கோ கூட்டு வச்சு குடுத்தர்லா ம் ஆனா வந்து கல்யாண வீட்ல நறைய இருக்கு அப்புறோ நம்ம கிச்சன்ல நறைய செய்ற மாரி ஆயிரு
ம்
நீங்க எங்கேயாவது வெளில எங்கேயாவது சுற்றுலா சென்ற அனுபவோருக்கா
சுற்றுலா சென்ற அனுபவோ முன்னாடி போனதுண்டு காலேஜ் டீமா போயிருக்கோ
ஆ
இப்பல்லா போறதுல்ல
சேரி சேரி சேர் அங்க போகும் போது ஏதாவது வித்தியாசமான ஃபுட் ஏதாவது சாப்ட்டுருக்
வெளி வெளியூர்ல அ ஃபுட்டு நல்லாருக்காது அஆனா ஒரு வாட்டி ஆமா பாம்பேல போயிட்டு பிரியாணி நெனைச்சு வாங்கனே பாக்கும் போது ரொம்ப அருசுவை உணவு மாரி தெரிஞ்சது ஆனா வாழ்க்கையிலயே பிரியாணி தூர போட்டதுன்னா அங்க தா சாப்பாட நா சாப்படாம தூர போட்ருக்கோ அது ரொம்ப பாக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஆனா எதுமே டேஸ்ட்டு இருக்காது ஒண்ணும் இருக்காது ஆனா பாக்கம்போது அப்டியே சாப்ருக்கலா போல தோணு
நல்லா காரமா இருக்குமே அங்க உள்ள உணவுகள்லா
காரமும் இல்லை உப்பும் இல்லை எனக்கு பிடிக்கல டேஸ்ட்டே புடிக்கல ஆனா பாக்கும் போதே எதோ கலர் கலரா இருந்துச்சு ஒவ்வொரு ரைஸ்சும் ஒவ்வொரு கலர்ல கலந்த மாறி இருந்துச்சு பட் அந்தளவுக்கு நம்ம ஊர் ஃபுட் மாறி வர்ல நம்ம ஊர் பிரியாணி மாற் வர்ல
சேரி சேரி உங்களுக்கு வந்து இங்க தமிழ்நாடு ஃபுட்டு் தா நல்லா புடிக்கும் இல்ல வேற ஃபுட் எதுமே புடிக்கல அந்தளவு ஒடம்புக்கு செட் ஆகல
ஆமா டேஸ்ட்டா இருக்காது
ஆ சிலவங்களுக்கு வேற இடத்துல போய் சாப்பிட்டாலு ஒடம்புக்கு ஒத்துக்காம கூட ஆகும்
ம் எனக்கு அப்டி இருக்காது இருந்தாலு நம்ம ஃபுட்டு தா டேஸ்ட்டு
ஆ ஆ அ அ
ம்
அப்புறம் வேற எங்கயாவது சென்ற அனுபவம் ஏதாவது இருக்கிறதா
இல்லை இல்லை
கோவில்களில் வந்து எனக்கு போடக்கூடிய அந்த சாப்பாடெல்லா ரொம்ப புடிக்கும் கோவில்ல வந்து சாமி கும்பிட்றதுக்காகவே போறனே என்னமோ ஆனா வந்து அந்த ஃபுட்டு என்னென்ன கோவில்ல என்னென்ன ஃபுட்டு் கிடைக்குங்கிற இதுக்காகவே போற மாறி இருக்கு இப்போ நாந்தா
ஓக்கே ஓக்கே நா கூட கோயில் போனா சாப்ட்ருவே அதும் வந்து நா அப்டியே எங்க ஊர் கோவில்ல கஞ்சி எல்லா குடுப்பாங்க அந்த கஞ்சிக் கூட ஊரே கூட்டு குடுப்பாங்க அது வந்து அ ஆ பூசணிக்கா கூட்டு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்
அ ஆமா எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோவில்ல அப்படிதா கஞ்சி பூசணிக்கை கூட்டு அப்பறம் இப்போ அது மழை ரொம்ப தூத்துது இந்த மழை டைம்ல இந்த ரெண்டு காம்பினேஷனையு சாப்ட் ப்டப்போ அவ்ளோ
அ
அ வித்தியாச தேவா மிருதம் வந்தவ இருந்து சாப்ட்ட மாதிரி இருக்கும்
ஓக்கே ஓக்கே ஓக்கே
ஆமா
ஆமா சேரி நானு தெரிஞ்ச பிறகு ஒர்க் வந்ததுக்கு தேய்கிறோம்
ஆம் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்கிறது பத்து நிமிடம்
ஓ
ஆம் முடித்து விட்டு போனிங்கள்னா ஆ கரெக்டாக இருக்கும்
ஆமா ஆமா அதாவது இது உணவு வீட்டு்ல மம்மி சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல நீங்க சமைக்கிறது பிடிக்குமா
எனக்கா எனக்கு நா சமைக்கிறதுதா புடிக்கு எங்க அம்மா வந்து அவ்வளவா சமைக்க மாட்டாங்க எனக்கு புடிக்காது ஆமா நா வந்து முன்னாடியல்லா ஒழுங்கா சமைக்க மாட்டே இப்ப நா கத்துக்கிட்டே
ஓ எப்படி கத்துக்கிட்டீங்க
செரி டைம் ஆயிடுச்சு கட் பண்ணிக்கலாமா
ஓகே ஓகே ம
தேங்க்யூ